ம் சொல்லுங்க
சாப்ட்டீங்களா வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
சூப்ரா இருக்காங்க
ம்
ம்
நெக்ஸ்ட் ஏதாது ப்ளன்
ஒன்னு இல்லங்க
ம் ஏ எதோ அப்சட்டா இருக்கீங்க
சும்மா தா
ம்
ம் சொல்லுங்க வேற சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே
ம் அப்போ தூங்குங்க
மொத டென்ஷன் ஆகாதிங்க
ம்
ம்
ம்
அப்டியே பேசுங்கலே நோட்டிவேஷன் பாக்குறே
அப்டில்லா பாக் கூடாது பேசுங்க
ம்
பேசுடி ஏதாது பேசுடி
என்னனா எ ஃப்ரெண்டு ஒருத்திங்க அவ வந்து எ கிட்ட சொல்றா இந்த மாரி வந்து எ எப்டியு அவ குடுக்க வாய்ப்பு இல்ல அப்டி குடுத்தா பாத்துக்கலா எதுக்கு உங்க அம்மாவ விட்டு லைட்ட வந்து பேசி வைக்க சொல்லு இந்த மாரி இதுவான
அத்தனால தாங்க நா சொன்னே இந்தமாரி நீங்க ஸ்டாட்டிங்லே பேசுங்க சிரிக்கிர எமோஜ் அனுப்பி இந்த மாரி லாயர் கீர் சொல்லுங்கன்னே
ம் செரி விடுங்க இத அப்டியே விட்ருங்க அவுங்க வந்து லாயர் பேசுவாங்கல்ல அப்போ வந் து அவுங்க வந்து எங்கிட்ட சமாதானமா பேசி எல்லா சாரி கேட்டு முடிச்சிகினாங்க
ம்
இது பெரிய பிரச்சனலா ஆகாதுங்க
அது எனக்கு எப்பவோ தெரியுங்க நீங்க தா ரொம்ப பைப் நாந்தா நேத்துல இருந்து சொல்லியிந்தானே இருக்கே நைட் அவ்ளோ நேரோ யோசிச்சிருக்கே நீ என்ன சொல்றதுகில்ல நா மறந்துட்டேன்டி அது நா மறந்ட்டு ஸ்டோரி பாக்கற ரீல்ஸ்லா தள்ளின்னு அதுக்கப்ற நா தூங்க போறே டக்குன்னு மெசேஜ் வருது என்னா இவ தூங்கலன்னு பாத்தே பாத்தா நீ இந்த மாரி சொல்ற அ இவே மண்டல ஓடுதே நாளைக்
எனக்கு கஷ்டமா இருந்தே
எதுவு சொல்றதுக்கில்ல ரொம்ப பயப்புரடி நீ ஆனா எனக் குத்துடிடி மோனி எனக்கு தெரிஞ்சி கேசு
இன்னாது
கேஸ் குடுத்துடு
கேஸ் குடுக்லா ஆனா எ எல்லா அந்த ஸ்கிரீன்ஷாட்ல படிச்சி பாத்தியா
தெர்ல கால் தா வ
இல்ல இல்ல வருவாங்க நேர்ல அதுலே போட்ருக்கு கம்ப்ளைண்ட் குடுத்தோன நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க நம்ம சொல்ல சொல்ல எழுதிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆக்சன் எடுப்பாங்க
குடுத்துடு பாத்துக்கலா
அவ வந்து என்னா
புரில ஹலோ
அவ வந்து என்னா சொல்றானா அந்த ஸ்க்ரீன்ஷாட் பாத்தீங்ல அப்ப வந்து அவ வந்து என்ன சொல்லிருந்தா அய்யோ நானே மறந்துட்டே ஆனா வந்து சைபர் ஆ படிப்பு வந்து முக்கியோ எல்லாரோட படிப்பு இப்ப கெட்டு போகுன் சொன்னா
அப்டில்லா ஒண்ணும் ஆகாதுங்க
அப்டீனு அவ சொன்னா
உங்க அம்மாட்ட சொல்லு மொதல்ல நீ உங்க அம்மாட்ட சொல்லு உங்க அம்மாட்ட
அதெல்லா வேணான் தா சொல்லுவாங்க
நீ மொதல்ல இந்த மாரி பண்ணுறாங்க அதலா சொல்லு
ம் சைபர் கிரைம்னா என்னான் சொல்
புரில சைபர் க்ரைம்னா என்ன
அ இப்ப போலீஸ் ஸ்டேஷன்றது வேற
ஆ
போலீஸ் ஸ்டேஷன்றது நேர்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்து அவங்க வந்து இது யாராவது போய் பேசுனா உட்டுருவாங்க அது ஒன்னும் அவ்ளோ இது கெடயாது அதே வந்து சைபர் க்ரைம்ன்றது வேற ஆன்லைன்ல வந்து சைபர் கிரைம் வந்து அப்ளே பண்ணாலோ அது வந்து டக்குன்ன ஆக்ஷன் எட்ப்பாங்க சிவியர் ஆக்ஷன் எட்ப்பாங்க டூ டேஸ் இதுல வந்து அவுங்குளுக்கு பதிலே கட்ச்சிடோ
ஆ அ
அந்த மாரி ஆக்
சொல்ல போனா சைபர் க்ரைம்னா அந்த இதுவே இல்ல தெரியுமா இந்த மாரி ஸ்கேம் பண்ணுவால்லே அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க பாரு அவங்களுக்காக இருக்கறது ஆ
அதுலா தெரியோ இருந்தாலு மே இது போலீஸோட சைபர் க்ரைம்ல தா செக்யூரிட்டில தா எல்லா பயப்படுவாங்க ஒடனே ஆக்ஷன் எட்ப்பாங்க அதுனால எல்லா பய்ப்
ஆது எதாவ்து நீ வந்து கேம் விள்யாடி எதாவ்து இது பண்ட்ட எதாவது அந்த மாரி இந்த மாரி ஆயி ஸ்கேம் ஆய்டுச்சின்னா
ம் நா ஒரு நாள் பாத் த்தே இந்த மாரி அஸ்மி வந்து அஸ்மியோட போட்டோ ஏதோ போட்டுருந்தாங்கல
ம் ம்
அப்ப கூட சொன்னனே இந்த மாரி வருதுன்ட்டு அப்ப வந்து அவ கேட் டா நா இந்த மாரி சொன்ன சைபர் க்ரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் அப்ளே பண்ணுடி அப்டின் சொன்ன அவளுக்கு அது தெரிய்ல அவ இப்பதா டென்த்து
ம் ம்
அப்போ வந்து நா இந்த மாரி யூடியூப் வீடியோ அனுப்புனா அது ஃபர்ஸ்ட்டு நா பாக்கணுல அந்த யூடியூப் வீடியோவா அப்புறோ தான அத நா அவளுக்கு அன்ப்புனோ அதுல ஃபுல்லா தெளிவா முடியுமா முடியாதா அத வெச்சி இது பண்ண முடியுமா பண்ண முடியாதா சொல்ணுல அதனால நா அந்த யூடியூப் வீடியோ பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சுது இந்த மாரி இது அதுல நம்பிள் என்ன வேணுமோ குட்த்துக்லா அப்டி வந்து அந்த ஆப்ஷன்ல வந்து நம்ளோட வந்து கம்ப்ளைண்ட் வந்து எந்த கேட்டகிரின் நம்ம சூஸ் பண்ண தெர்லனா அதர் கம்ப்ளைண்ட்ன்னு க்கும் சைபர் கிரைம்ல அதுல போய் நம்ப வந்து எல்லா டீட்டெயல்ஸ் குடுக்கணு ஆதார் கார்டுலந்து ஆத் த்த நம்பர்லந்து எல்லாமே கேக்கும்
ம் ம்
நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேக்கும் அப்றோ டிஸ்கிரப்ஷனும் வரும் அது வந்து கொஞ்ச நஞ்ச ப்ராசஸ் இல்ல ஒரு பேஜு முஷ்டினா ஒன்னொரு பேஜில்ல டீட்டெயில்ஸ் கேக்கும் இன்னொரு பேஜில்ல டீட்டெயில்ஸ் கேக்கும் ஃபுல் டீட்டெல் கேக்கும் ஃபேமிலியோட
அ
ஆதார நம்பர்லந்து எல்லா நம்பரும் கேக்கு அது குடுத்தொன்ன லாஸ்ட்ல வந்து ப்ரூஃப்ன் கேக்கு அதுவும் இல்லாம உங்கள் க்கு வந்து எந்த நபர் மேலயாவது சந்தேகோ இருக்கான் கேக்கு அப்டி சந்தேகோ இருந்துச்சுன்னா அவுங்களையும் நம்ம சொல்லணு பேராவ் பேர் தெரிஞ்சா பேராவ்து பண்ணோ நம்பர் தெர்ஞ்சா நம்பர் அந்த மாரி அவுங்கல்ட் சந்தேகோ இல்லாட்னா அ அன்னோன் நம்பர்னு போட்க்லா அப்டி வந்து சந்தேகோ இருந்தா அவுங்க பேரும் போட்டுக்லா எது வேணாலு போட்டுக்லா
ம்
ஆ அப்றோ வந்து கீழ வந்து ப்ரூஃப் கேக்கு அதுல வந்து நம்ப ரெக்காடாவு அம்ச்சிகிலா ஸ்கிரீன்ஷாட்டாவ்து அம்ச்சிகிலா ஆ
ஆ ஆ
ஆ அந்த மாரி ப்ரூஃப் கேட்டுட்டு அப்டி ப்ரூஃப் இல்லாட்னாலும் பரவால இந்த மாரி ப்ரூஃப் இருந்தா கொஞ்சோ ஆக்ஷன் டக்குன்னு எடுக்கர்துக்கு வந்து இதாகு அப்டின் சொன்னாங்க அப்றோ வந்து சட்மிட் குடுக்குணு சட்மிட் குடுத் த்து ஒரு தொண்ட்டி ஆர்ஸோ என்னுமோ ம்
எதாது சொல்லு எருக்கு வேற கண்டன்ட் பேசு இதுவேப்
அதா இது மட்டு சொல் டொண்ட்டி ஆர்ஸோ என்னுமோ அதுக்குள்ள மட்டுந்தா அது கேன்சல் பண்ண முடிய
புரில செரிமா நா சோனவுட் ஆயிரேண்டி அப்ப அப்ப எப்டி சொல்ணுனா உகிட்ட பேசினே இருக்கும்போது எங்யோ போயிர்றேந் தெரியுமா எங்யோ ஒன்னு இதாயிடுச்சு எனக்கு- நா இன்னாப் பண்ணு நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல நா சோனவுட் ஆயிர்றே நாந்தா சொல்றே ஆ எங்யோ மைண்ட்டு போயி்டுது எனுக்கு உங்கிட்டப்
அன்னால்தாம் புரில எனக் புரிதலச்சு
ஆ
ம் பேசு
சொல்லு
ஈகதாங்க சொல்னு உங்கள்க்கு வந்து மழப் புடிக்குமா வெயில் புடிச்சமாங்க
எனக்கு வந்து குளுர்காலந்தா புடிக்கு
ஏங் குள்ளுர்காலம் புடிக்கு
அப்பதா ஒயிட்டா ஆவு
ம்
ம்
ஒய்ட்டா ஆகர்க்குதா உங்களோட கோலா
அப்டியெல்லா இல்லைங்க எனக்கு ஒரு புடிக் க்கு அது எனுக்கு அழகா இருக்கணுனு எனக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கு சோ அதா ம்
சேரிங்
ம் சோ -ஒன்னுல்லைங்க ஆ
அப்றங்க சாப்பில்லியாங்க
சாப்ட்டே சாப்டேங்க
என்னா சாப்ட்டீங்க
ம் ஆறு தோச சாப்டே
ம்
ரெண்டு முட்ட
ம்
அதுகப்றோ அந்த இது இன்னாதுடி அது பொட்டேட்டோ அது பேரு என்னா உருளக்கெழங்கு அதுவு அதுவும் முட்டதா சேத்து இருந்துச்சு அதுவு சாப்டே கொஞ்சோ
ம்
ம் இப்ப வேற ஈவினிங் தா ரொம்ப வேல இருக்கும் போல எங்க அண்ண அவ ஃப்ரெண்டு வண்டி எடுத்துனு வரன் சொ ன்னா அந்த இது டெம்போ மாரி அந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்குடி எப்பிடி சொல்லுன்னு எங்க சாமான்கெல்லா அது ரொம்ப கம்மிடி எங்க கிட ட வந்து எவ்ளோ ரெண்டு மூணு மூணு கட்டுலே இருக்கு ஒண்ணு மட்டுதா சின்ன கட்டுல் மத்தபடி ரெண்டு கட்டலு அவ்ளோ பெருசுருக்கு அந்த கட்டில் அளவுக்கு தா இருக்க அந்த ரூமே ஆனா அந்த வீடு பாக் க சூப்பரா இருக்குடி சப்ரேட் வீடு சப்ரேட்னா நாங்க மட் டு தா இருப்போ புரியுதா தனியா ஆ மேல ரென்ட்ரூம் ரென்ட்ரூம் இருக்கு
அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது கீழே ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க இருந்தீங்களா
அப்பார்ட்மெண்ட்டுட்டி நா இருந்தது இதுக்கு முன்னாடி
நா கூட அது பெரிய பில்டிங் நெச்சே
அப்பார்ட்மெண்ட்டுடி அது
ஆ எனக்கு செரியா தெரியல அது கொஞ்சோ குண்டாருந்து கொஞ்சோ உயரமாருந்தது எனக்கு என்னோட காட் ஆனா எல்லா கீழ ரெண்டு ரூம் மேல ரெண்டு ரூம் மாடியில அப்புறோ ஒரு மாடி அப்டின்னு தோணுச்சு அன்னைக்கி வந்து ஜன்னல் வழியா அவுங்க எட்டி பாக்குவோம்
புரியல ஜென்னல் மேல
ஜன்னல் வழியா எட்டி பாத்தாங்கள பாரு எங்க அம்மா பாய் சொல்றாங்க பார்டின்னு சொன்னல்ல அது அன்னைக்கி சொன்ன ஒரு ரெண்டு மூணு மாசோ முன்னாடி இருக்கு
என்னா சொன்ன
பாரு எங்க அம்மா ஜான்னல் வழியா எட்
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமாமா அப்படியெல்லா இல்லடி இந்த வீடு வந்து ஒரு மூணு ரூம் மாரி இருக் கு ஆள்ருக்கு அந்த மாரி இருக்கு அவ்ளோதா
ம்
ஆமா அது வந்து இப்போ வந்து அவுங்க ஏதோ பண்றாங்க வீடு வந்து யாருக்கு ஓனர் மாத்துறாங்க யாருக்கோ விக்குறாங்க அந்த மாரி ஏதோ சொன்னாங்க அதனால நீங்க மாறுங்க மாறுங்க சொல்லியிருந்தாங்க அதா இப்போ வந்து போற வீடு வந்து வாடகை வீடு
ம்
மந்த்திலி எட்டாயிரோ எட்டாயிர ரூபாவா
அப்ப அது அப்ப அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டா
அது வந்து வந்து லீசுடி மூணு லட்ச்ச ரூபாய் குத்தோ
ம்
அவ்ளோன் தா ஃப்ரீ தா நம்ம இருக்கல அப்புறோ மூன் லட்சம்ரூபா குத்துருவாங்க நாங்க கெளம்பிடுவோ அவ்ளோ தா அதே
அப்பிடில்லா இருக்கா
அதா லீஸு
எனக்கு அது பத்துல்லா தெரியில ஏதோ தங்குவாங்க மாசோ மாசோ குடுப்பாங்க காசு அவ்ளோதா
சேரி சேரி நாமுக் குடுக்கப்பட்ட நேரே போக ஆயிடிச்சு
ம் ம்